லோ ஆ கேக்குதுங்க
உங்களுக்குதா
நல்லாருக்கீங்ளா
அ நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கேங்க காபி குடிஸ்டிங்ளா
அ இப்பதா குடிச்சோ நீங்க சாப்பாத்தி சாப்டாச்சா நீங்க காபி சாப்டாச்சா ஆ செரிங்க
சொல்லுங்க நா நைட்டு டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேங்க
ஆ இப்பவே ரெடி பண்ணிருவீங்ளா மணி ஆறுதா ஆகுது சீக்கிரோ சாப்ட்டுருவீங்ளோ
சி ஆமா செவன் தேட்டி அந்த மாரி சாப்ட்டுருவோ பட் வந்து டைம் இருக்கும்போது நானு அப்டியே பண்ணிருவே மெதுவா பண்ணிருவே ஃப்ரீயா தா இருக்க சோ அதுனால மெதுவா பண்ணிருவேங்க
சரிசரி என்ன ச என்ன சமயல் பண்ணிட்டிருக்கீங்க
நானா வெங்காய சட்னிக்கு சட்னிக்கு ரெடி பண்ணி வெச்சிருக்கே அப்ரோ வந்து தோசைக்கு மாவு எடுத் வெஸ்ட்டே பாத்திரங்கழுவிட்டே வீடு வீடு கூட்டிட்ட
ஆ
டாவுக்கு சாப்பாடு வச்சாச்சு அப்ரோ வந்து தம்பி வந்து நட்ஸ் சாப்பட மாட்டிகிறாங்க அதனால வந்துட்டு அவனுக் கு அ இந்த சாக்லேட் மாரே செஞ்சு கொடுத்தா நட்ஸ் அதுல கலந்து கொடுத்தா சாப்டுவானல்ல அதனால வீட்லேயே செய்லான்னு இந்த கோக்கோ பவுடரு வாய்ங்னு வந்தேங்க நேத்து டி மார்ட்லருந்து செரி அதைய வெச்சு சாக்லேட் செய்யலா அப்படின்னு சொல்லிட்டு அதைய செஞ்சு ஃப்ரீசர்க்குள்ள வச்சுட்டு அப்றமா ஃப்ரீ ஆய்டேங்க அ சட்னி மட்டு ஆயீட்டிருக்குது அத அர ச வேல முடிஞ்சதுங்க
ஆ அந்த சாக்லேட் எது எப்டி செய்வீங்க
ஒண்ணு இல்ல நட்ஸ் எல்லா இருக்கல்லங்க பாதம் முந்திரி இதெல்லா வடசட்டில போட்டு வனக்கீட்டு கொஞ்சோ ரோஸ் ட்டு மார வந்தோனே அப்பதா அந்த கடிக்கும்போது அந்த கிரன்ச்சினஸ் வரு அதுனால அந்த மார ரோஸ்ட்டு பண்ணிட்டு மிக்சில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டுனா ரொம்ப பொடியாவு போக்கூடாது லைட்டா இருக்கொணு அத எடுத்து வச்சிட்டு அப்ரோ சக்கர வேனா சக்கர போட்டுக்கலா நாட்டு சக்கர வேணா நாட்டு சக்கர போட்டுக்கலாங்க அப்ரோ சக்கரையு பொடி பண்ணிட்டு அதுக்குடயே கொக்கோ பவுடரு கொக்கோ பவுடர் போட்டு பட்டர்ருக்கு பாருங்க அதைய வந்து மெல்ட்டு பண்ணி அதுல ஊத்தி கலக்கோணுங்க அந்த நட்சு அரச்சது அஹ் அந்த கோகோ பவுடரு
ம்
ஷுகரு இந்த பல்ட் அஹ் இந்த மெல்டு பண்ண பட்டர் மேல ஊத்தோணு மேல ஊத்தி நல்லா கலந்து வுட்டு அந்த சக்கர கல க சக்கர அரச்சுதா வெ இருக்கு கரஞ்சிரு சீக்கிர கரஞ்சிரு அப்டியே இது பண்ணி உட்டு லைட்டா ரொம்ப அஹ் இது சாக்லேட் தெகட்டாம இருக்குறதுக்கு லைட்டா வேணா இது சால்ட் டு வேணா சேத்திக்கலா அப்டியே ஒரு இதுல வெச்சு டின்ல வெச்சு எடுத்து வெச்சுல்லா நம்ளுக் இல்லாட்டி ஷேப் இது இருந்துச்சுன்னா அதுல போட்டு வெச்சுட்லா இல்லாட்டி ஒரு டிஃபன் பாக்சு சதுரமா இருக்குர டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்து வெச்சிட்டம்னா ஃப்ரீசர்ல வெச்சுட்டம்னா மார்னிங்கு கட் பண்ணி எடுத்து சாப்புலா
ஆஹ் எவ்வளோ நேரோ இருக்கணு அது ஃபிரிட்ஜுல ஃப்ரீசர்லா
இல்லையா எட்டு மண் நேரோ இருக்குன் சொல்லிருக்காங்க நா யூடூப் பாத்தா ப பண்ணுன
சரி சரி நா அந்த மாரி ஐட்டம் லா பண்ணது கடையாது பிள்ளைங்களுக்கு சாக்லேட் ஐட் டோ அந்த இதுலா நா செஞ்சதில்ல
இல்ல நானு செஞ்சதில்ல இதுதா ஃபர்ஸ்ட் டைமுங்க அவனுக்காக சேரி
ங்க
ஆமா ஆமா இது கபஸ்டு டைமு சரி ட்ரை பன் பண்ணுவோ அவன் ஒண்ணுமே சாப்புறது இல்ல வீக்கா போய்ட்ருக்கா அப்டின் சொல்லிட்டு செய்யலா அப்டின் சொல்லிட்டு
சேரி சேரி இது செய்றதுக்கு இந்த ஆ பொட்டிக்கல்ல கல்ல ஆஹ்
அதல்லா சாப்ட மாட்டிகுறானுங்க அதுல எல்லா செஞ்சா சாப்புட மாட்டிகுறானுங்க இப்ப சாக்லேட்னா குடுத்தா இது பண்ணிருறாங்க இப்ப அந்த இப்ப நா அந்த பொட்டு கடலைலியே அதுல எல்லா செஞ்சு தந்தனா அந்த பொட் பொட்டு கல்லையல்லாம் கல்ல கல்லையா கொஞ்சோ போட்டாதா நல்லா இருக்கு அந்த அதுளையு கிரஞச்சின சிந்தா தா கொஞ்சொ நல்லா இருக்கு அந்த கல்லையல்லா எடுத்து வெச் ச்சு இந்த சாக்லேட் மட்டு சாப்புடுற நா இது வந்துட்டு ரொம்ப இதுமாப் பண்ல ஒரு கொற கொறன்னு அரச்சிருக்க ரொம்ப நைசா அரைக்காம ஆஹ் கெட்டி கெட்டியா இருந்தாலு அத எடுத்து வெப்பா அதனால அதனால கொஞ்சோ கொர கொரனே அரச்
ஆஹ் பாதியே பாதி அடிச் ச்ச மாதிரியு பாதி அடிக்காத மாதிரியு அந்த மாதிரி
இல்ல ப இதே வராது இந்த ஒண்ணு ரெண்டுமா கூட இல்ல நல்லாமே நல்லாவே அடிச்சுட்ட ரொம்ப பொட்டியா போகலா ஆனா நல்லாவே அடிஷ்ட்ட ஏன்னா இப்ப அதுலிருந்து எடுக்க முடியாதுல்ல எப்படி இருந்தாலு கடிச்சு சாப்ட்டுதான ஆகோனு
ஆஹ்
ஆ அதனாளைங்க
சேரி சேரி நா வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இந்த பொட்டுக்கடல நெலக்கடல அதல்லாம் போட்டு பேரிச்சம்பழோ அதல்லா போட்டு மிக்சில போட்டு ஒரு அடி அடிச்ட்டு ஆஹ் இதே மாதிரிதா அந்த பொட்டுக்கடலயு நலக் கடலயு கொஞ்சோ ஹீட் பண்ணிக்கி ட்டு அத போட்டு அத அடிச் ச்சுட்டு பேரிச்சம்பழோ அதுவு நல்லது தானே பொட்டுக்கல்லையு நல்லதுங்குறாங்க நெலக் கடலையு நல்லது தா அதனால ஒரே டேஸ்ட்டா இருக்காதே
இவன் சாப்ட மாட்டாங்க இன்னைக்கு பாருங்க வெள்ள சுண்டல் செஞ்சங்க எப்பவுமே சாப்பட மாட்டா இன்னைக்கு அவுங்க அப்பா சொன்னதுனால செரி என்ன பண்றது கொஞ்சமா சாப்பறே அப்டின்னு இல்ல இப்ப இதுல என்ன இருக்குது கசப்பா இருக்குதா அப்டின்னு கேட்டாங்க அதனால செரி அப்டின்னு சொல்லிட்டே சாப்பிட்டுட்டானுங்க
அதா புள்ளைங்க இந்த மாதிரி எதாது செல ஒடம்புக்கு நல்லது இல்ல சாமானே இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லா சா ப்பட மாட்டேங்கறாங்க தா நா வந்து இந்த சு ம்மா பொட்டுக்கடல அந்த மாரி நிலக்கலையுமே ஓரளவுக்கு சாப்புடுவாங்க அத வந்து நா வந்து கொஞ்சோ இந்த மாதிரி மிக்சில அடிச்சி அத வச்சு கொஞ்ச நேரோ ப்டியே நீங்க சொல்ற மெத்தாடு தா அப்படியே இந்த பிரிட்ஜ்ல்ல கொஞ்சோ நேரோ வச்சு நம்ம இந்த நெய் கொஞ்சோ ஊதிக்கணு இதுல அதாவது கையில புடிக்கிற அள தவக்கு அந்த இதெல்லா அடிச்சிட்டு ஆ நீங்க சொல்ற மாரி கூட அடிக் கலா நா ஒன்னு ரெண்டு மதா அடிப்பே அந்த மாரி அடிச் அப்டியே இல்ல சும்மா இன்னைக்கு சாப்படலா நாளைக்கு சாப்படலா ரெண்டு வேளை சாப்பிற மாதிரி கொஞ்ச பொட் டு அடிச்சிட்டு அத வந்து நெய் ஊத்தி கொஞ்சோ கையில அத புடிக்கிற அளவுக்கு பதம புடிச்சிட்டு அத அத தூக்கி அத கொஞ்சோ நேரோ பிரிட்ஜில வ வச்சுட் டோ அப்படின்னா செரிங் அத ஒரு டப்பால கட்டமான உள்ள பாக்ஸ்ல வச்சட்டோனா அவ அப்டியே கட்பண்ணி கட்பண்ணி கூட பிள்ளைங்ளுக்கு குடுக்கலா அது என் பசங்களு கொஞ்சோ சாப்பிடுவாங்க ஏன்னா தனித்தனியாக குத் இதா சாப்டு குடுக்க மாட்டாங்க ஆனா பொட்டுக்கல்லையு நல்லா சாப்பணு கொழந்தைங்களுக்கு குடுக்கலா அப்படினு சொல்றாங்க ஆனா அத சாப்பிட மாட்டாங்க அப்போல்லா நம்மலா சும்மாவே பொட்டுக்கல்ல சாப் சாப்புடுவோ நம்ம எல்லா வீட்டுலே இருந்துச்சு அப்படியின்னா ஆ போவோ இப்போ அந்த பிள்ளைங்க அதெல்லா விரும்பி சாப்பிட மாட்டறாங்க நிலக் கடல அதாது தேவையில்லாத அந்த கடையில விக்கிற
சட்னி அரைக்க சொன்னாங்கன்னா கயாணத்துக்கு முன்னாடிலா சட்னி அரைக்க சொன்னாங்கன்னா வாய்குள்ளயே பாதி கல்ல போயிருச்சி அந்த மாரி எல்லா நம்ம போரும்போது அது இருந்தா கூட ஆமா ஆமாங்க அப்படி எல்லா பண்ணுவோ இப்ப இருந்தா கூட அது மின்னாடி இருந்தா கூட எடுத்து சாப்பட மாட்டாங்க அப்டி தா போட்டு வச்சிருக்கேங்க மின்னாடி தெரியிற மாரி எடுத்து வச்சிருக்கே பேரிச்சம் பழோ எல்லாமே எடுத்து வச்சிருக்கங்க மின்னாடி
ஆமா
தொடங் கொட
ஆ அது தொடவு மாட்டாங்க நம்மளுக்கு மே மே இப்ப நம்மளுக்கு‌ தின் சாப்படாத தோண மாட்டேங்கிது பாருங்க அ இருந்து அப்ப எல்லா நம்மல்ட்ட அதிகமா இருக்காது ஆமா அது வச்சிருந்தா பிள்ளைங்க சாப்புடுவாங்களே அப் அப்டிதா பிள்ளைங்களுக்காக நம்ம அத பண்றோ அப்பயு அதுங்க சாப்பிட மாட்டேங்குதுங்க
ஆமாங்க
ம்மா எவ்வளோ எத்தன வயசு பசங்க ரொம்ப பெரிய பசங்களா சின்ன
ஒரு பையந்தா ஒரு பையந்தா எட்டு வயசுங்க
ஒருப் பையன் தானா செரி செரி அது மாதிரி இந்த ஒடம்பு தெம்பா குடுக்கணு அப்டின்னா இந்த காய்கறி போட்டு அந்த
காய்கறி எதுவுமே சாப்பறது இல்ல இந்த கோஸ் மட்டு தா கோஸ்சு உருளக்கெழங்கு மட்டும் தா சாப்புடுவானுங்க இந்த கேரட் பீன்ஸ் சாப்பிட்டுயிட்டு இருந்தானுங்க அ வியோ கேரட்டு புடிக்கல அப்டிங்கறாங்க
ஆ ஆ நீங்க இந்த தோச அதில ஊத்தி அந்த மாதிரி சின்ன சின்ன தா பொடிச்சா கட் பண்ணி
அதையு கண்டுபிடிச்சுறாங்க எந்தமா ஒரு மாரியா இருக்கு தோச தோச மாரியே இல்ல அப்டின்னு இப்போ நா டிஃப்ரெண்ட்டா இருக்கட்டோன்னு இந்த ராகி குடுக்கனுன்ட்டு ராகி தோச செய்யல அப்படின்ட்டு அந்த மாதிரி செஞ்சா அது வலுவல்ன்னனு இருக்குது தோச இவனுக்க மொறு மொறுனு தா வேணு அப்டிம்பா
ஆமா நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த தோசைய ஊத்தி நம்ம அந்த டேஸ்ட்ட குடு துட்டோல்ல அந்த ருசிய ஃபஸ்ட்டே குடுத்துட்டோ இப்ப அதுங்களுக் குடுக்கும்போது அதுங்க சாப்
இப்ப அந்த ராகி மாவு இன்ஸ்டண்ட்டா விக் கிது பாருங்க அது வாங்கி தோசக்குள்ள கலந்தா கொஞ்சோ ஓரளவுக்காவது வருது நம்மளே அந்த ராகி முழு சா இருக்கு பாருங்க அதயே ஊற வச்சி இட்லி மாவோட சேத்து கலந்தா அது கொஞ்சோ வலுவலுப் ப்பா இருக்குதுங்க அ சாப்ட மாட்டிகிறாங்க
ஆ ஆமா நீங்க சொல்றது கரட்டுத்தா இப்ப எல்லாமே அதுல போட்ருப்பாங்க அந்த மாவுல அதுலந்து அது கொஞ்சோ ஒரப்பாவு அது ஒரு டேஸ்ட்டாவு இருக்கு உண்ம தா அது வந்து இப்போ நம்ம நீங்க சொல்றா மாரி வாங்கி அந்த மாரி போட்டம்னா அது கொஞ்சோ டேஸ்ட்டு கம்மியா தா இருக்கு
ஆமாங்க ஆமாங்
அது பிள்ளைங்களுக்கு அது தெரிய மாட்டேங்கிது நம்ம ஒ நா வந்து தோச வரலனா அந்த இ ட்லி மாவு தா ஒரு கை போட்டு வெங்காயோ பச்ச மொளகா அந்த புதினா கொத்தமல்லி கொஞ்சோன்டு போட் கொஞ்ச கொஞ்சமா ரொம்ப பொடிஸ் சா நறுக்கிருவ எடுக்க முடியாத அளவுக்கு அதெல்லா போட்டு நறுக்கி அத போட்டு தி வா நெய் ஊத்தி குடுத்துருவ அப்டியே அந்த தோச மொறு மொறுப் வரலனா ஒரு முட்ட ஊத்திக்லா ஒரு முட்டைய அதுல ஊத்தி அந்த மாரி ஊத்னாதா கொஞ்சோ மொறு மொறுப்பு கெடைக்கு அதுக்கு தொவயல வந்து நம்ம வந்து நா வீட்ல எல்லாருக்கு இந்த தொவையல் புதினா சட்னி தொவையல் இல்லனா கொத்தமல்லி தொவையல் அந்த மாதிரி நா அரச்சி வச்சிருப்ப அத தொட்டு விரும் பி ஒரு ஒரு டைம் சாப்ட்ருவாங்க விரும்பி நல்லாருக்குன்னு ஒரு ஒரு டையோ வந்து சாப்டாம அ சக்கர வெச்சி சாப் புடுவாங்க சக்கர கூட வச்சுக்க மாட்டாங்க அந்த இது ஜீனிதா வச்சி சாப்புடுவாங்க சக்கர வச்சி சாப்ட்டா கூட ஒடம்புக்கு நல்லதுதா ஆனா அவுங்க அத சாப்ட மாட்றாங்க இந்த பிள்ளைங்கள சாப்ட வைக்கதா நம்மளுக்கு ரொம்ப கஷ் ட பறோ ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா நம்ம அப்பைல்லா ரொம்போ ஓரளவுக்கு சாப்டதே நம்மளுக்கு வந்து நம்ம அம்மா அப்பா நம்மளுக் குடுத்ததே வந்து நம்மள்க் ஓரளவுக்கு இப்பவுமே நம்மளுக்கு இப்பவே நம்ம ஏஜுக்கு இப்ப முடியல நம்முளுக்கு இந்த பிள்ளைங்க இப்பவே அந்த சத்தான உணவுலா சாப் டாம இருந்து என்ன பண்ண போறாங்கன் தெரியல பிள்ளைங்லோட சாப்பாட்ட நெனச்சா தா மனசு கஷ்டமா இருக்கு
தே அம்பது அந்த மாரி இருந்துச்சு அம்பது அறுவது இப்போ இப்போ அப்டி இருக்குது அ தாத்தா பாட்டிக்கு ஆ ஆ எழுவது எம்பது இருந்தாங்க நம்மல்லா நாப்பது முப்பதுங்கற மாரிருக்குது இவங்க இருவது கே கஷ்டப்படுவாங்க போல
ஆமா இப்போ பாருங்களே சின்ன பிள்ளைங்களல்லா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வராங்க சுகருங்கறாங்க அந்த பிள்ளைங்கல்லா சுகரு அப்டிங்கறாங்க அதுக்கு என்ன காரணமா இருக்கு அப்ப கொழந்தையிலந்தே அவுங்களுக் வந்து ஆ இது குடுத்துருப்பாங்க ஆ
ம் இப்போ சுகருங்கறது சாப்டாம இது சுகர் எடுத் துக்கறது மாரியு இல்லைங்க
ஆ
அ சுகர் மட்டு எடுத்துக்கிறதுனால தா சு சுகரு வர்றது இல்லைங்க சாப்பாடு எடுக்கறது இல்லியா அ கரெட்டான டயத் துக்கு எடுத்து சாப்பட்றது இல்ல இல்ல பாருங்க அதுக் து கூட சுகர் வருதுங்க அது வந்து ஒரு ஆ
இப்ப எட்டு டூ ஒம்போதுக்குள்ள சாப்ட சொல்றாங்க ஒம்போதுங்கிறதே அதிகோ சொல்றாங்க ஆனா நம்ம பத்து மணி பதினோரு மணிக்கு தா நம்ம சாப்புட்றோ
நா அந்த விஷயத்துல நா அப்டி இல்லீங்க எங்க வீட்லதா அப்டி இருக்காங்க அ எ பைய வந்து ஸ்கூல் டேஸ் இல்லீனா கொஞ்ச லேட் ஆயிருங்க ஸ்கூல் இருந்துச்சுனா அவுங் கூடயே சேந்து நானே சாப்ட்ருவங்க ஒரு ஏழே முக்கால் எட்டு மணிக்குள்ளேயே சாப்ட்ருவ அவுங் கூடயே சேந்து சாப்
ஆ நல்ல பழக்கதா அது ஆனா என்னாலேல்லா அது முடில பதினோரு மணி கூட ஆயிடு சில டயோ
நா காஃபி குடிக்க மாட்ட காலைல எந்துருச்சொன்னே எதுமே குடிக்க மாட்ட நா அஞ்சே முக்காலு க்கு எந்துரிச்சுங்ளா கரெட்டா வேல செய்யறக்கு பசி வந்துருங்க பசி வந்துருங்க இல்லைங்க இது வந்து ஸ்கூல் டைம்ல இருந்தா மட்டு தா ஸ்கூல் டைம்ல இல்லைனாலு மத் த நேரத்துல எனக்கு முழிப் வந்துரு ஸ்கூல் இல்லைன்னா மட் முழிப்பு வந்துச்சுன்னா சும்மா ஒளாத்திட்ருப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அவுங்க அந்த ரூம்ல இருப்பாங்க நா ரூம்ல படுத்துட்டு ஃபோன் நோண்டிட்டுருப்பே எதாவது பண்ணிட்டு இருப்பங்க
சேரி சேரி
அது பழக்கமாயிடுச்சு சிக்ஸ் ஓ கிளாக் ரெகுலரா முழிக்கிறது
ஆ
சேரி அடுத்த கால்ல பாக்கலாங்க
ஆ சரி ஓகே ஆ ஓகே தேங்க்ஸ்